உங்களுக்கு நான் நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
அ நானும் நல்லா இருக்கே தோழி என்ன பண்றீங்க என்ன சாப்ட்டீங்க
அ நா இன்னைக்கு வந்து இப்பதா நா வந்து டீ அ குடிச்சிட்டு அதுக்கப்பறமா கொண்டை கடைல அ இது பண்ணே அவுச்சே அத வந்து சாப்ட்டுட்டு இருக்கோம் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி
அப்டிங்களா நா இப்பதா கொய்யாக்கா சாப்ட்டேன் தோழி
அ என்ன சொன்னீங்க
கொய்யா கொய்யா பழம்
அப்டியா சரிங்க மதியம் என்ன செஞ்சீங்க எங்க வீட்டுல இன்னைக்கு
எங்க வீட்டுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அ சிக்கன் கிரேவி கொஞ்ச ஒரே கிரேவியா வச்சுட்டு சாப்பாடு செஞ்சுட்டாங்க எங்க அம்மா செஞ்சிட்டாங்க காலையிலயே எனக்கு சேத்துட்டு நா காலையிலயே கெளம்பிட்டேன்ல எக்ஸாம் இருந்துச்சு இன்னைக்கு அக்கௌன்ஸ்
யா
அதனால நா காலைலே கெளம்பிட்டேன் எங்க அம்மா என்ன சொன்னாங்க நான் ஒனக்கு சேத்து சமச்சிட்டே நீ இங்கேயே சாப்ட்டுக்கோ அப்டின்னாங்க அதுனால அங்கயே சாப்ட்டாச்சு இப்ப இரவுக்கான உணவு ரெடி பண்ணணு
அப்டியா எப்டி போச்சு உங்களோட எக்ஸாம்லாம்
அ நல்லபடியா போச்சு எக்ஸாமு ஆனா கொஞ்ச ரொம்ப டஃப்பா இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த வாட்டி போன வாட்டியே அது கொஞ்ச இ ஆமா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனா எழுதியிருக்க ஓரளவுக்கு ஃபாட்டி ஃபாட்டி ஃபைவ் ஆவது வரும் அப்டின்னு ஒரு நம்பிக்கையா இருக்கு பாஸ் ஆயிருவேன் அப்டின்ட்டு
ம் ம் பாஸ் ஆயிடுவீங்க அ கடவுள் கிட்ட வேண்டிக்கோங்க பாஸா நம்ம பண்ற முயற்சி தா நம்ம வேல
ஆமா நீங்களும் எனக்காக நல்லா வேண்டிக்கோங்க எப்படியாவது பாஸ் ஆயிடணு அப்டின்ட்டு
சேரிங்க கண்டிப்பா நா உங்களுக்காக வேண்டு வேண்டிக்கிறேன் அ வந்துரும்ன்னு சொல்லி நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம வந்து அத வந்து நம்ம பேப்பர்லயே எக்ஸியூட் பண்ணி வந்தா நம்மளுக்கு சந்தோஷம்
ஆ சேரி சேரி
ம் ம் சொல்லுங்க இ என்ன உங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ எங்க வீட்ல எல்லாருமே நல்லா இருக்காங்க
அப்படியா சேரிங்க ம் சொல்லுங்க நீங்க வந்து உங்களோட ம் சைல்ட்வுட் மெமரிஸ் ஏதாவது உங்ககிட்ட அ இன்னிக்கு எங்கூட பகிர்ந்துகுன்னும்னு நெனைக்கிறீங்களா
ஆ சைல்ட்ஹுட் மெமரிஸ்னா நறைய இருக்கு நா பாத்தன்னா எங்க வீட்லயே நாதான் ரொம்ப கொஞ்ச சுட்டி நாங்க நாலு அக்கா தங்கச்சீங்க ஆனா பாத்தீங்கன்னா நாதா கொஞ்ச ரொம்போ சுட்டித்தனம் கொஞ்ச வாலுத்தனம் அப்றமா வெளில இந்த மாறி போறது பாத்தீங்கன்னா கடைக்கு இல்ல அப்பாக்கோ அப்பா ஏதாது கஷ்டமற்க்கு துணி ஏதாவது குடுக்கணு அப்டின்னு சொல்லும் போது அதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கே அனுப்புவாங்க நா என்னா பண்ணுவே அப்டின்னா சைக்கிள் பாத்தீங்கன்னா அப்போ அ ஹவர்க்கு ஒருபா ரெண்ரூபா அந்த மாதிரி அ எவ்ளோ கேஷ் இருந்துச்சு அந்த மாதிரி நம்ம காசு குடுத்துட்டோ அப்டின்னா ஒரு அர மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் அந்த மாறி நம்மளுக்கு வாடகைக்கு தருவாங்க
ஓகே ஓகே புரியுது நானு அந்த மாதிரி ஓட்டிருக்கேன் எனக்கும் அந்த நினைவுகள் இருக்கு நம்ம வந்து விளையாடுறதுக்கு இத யூஸ் பண்ணிக்கிட்டோ
ஆமா நா அது விளாடுவேன் அது வச் சிட்டு எங்க ஃப்ரண்ட்சுகள உக்கார வச்சு சுத்துவேன் அப்றமா எங்க அப்பா ஏதாவது கஸ்டமர் க்கு துணி ஏதாது தரணும் சொன்னா கூட அந்த சைக்கிள் வாடக சைக்கிள் எடுத்துட்டு போயி என்னமோயா இங்கதா பக்கம்தா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தூ ரந்தா நம்ம சைக்கிள்ல பக்கத்துல தா ரொம்ப தூரம்லாம் அனுப்ப மாட்டாங்க இப்போ நம்ம ட்ரிப்ளிகேன்ல இந்த மாறி இருக்கோம்னா இங்க அ ஒரு இது இருக்கு இல்லயா அ ஆதா மார்க்கெட்டு அந்த அளவுக்கு தூரம் அனுப்புவாங்க அதுக்கு மேல அனுப்ப மாட்டாங்க
அப்டியா பரவால்ல உங்க அப்பா வந்து தரியமா தைரி ரியமா உங்க அப்பா வந்து உங்கள விட்றது வந்து பெரிய விஷயம் ஏனா வந்து யாரும் பெண் கொழந்தைங்கள வந்து வெளிலயே அனுப்ப மாட்டாங்க தனியா அனுப்புனாவே ரொம்ப யோசிப்பாங்க உங்க அப்பா பய் அப்படியா சந்தோஷங்கள்ல அவங்களுக்கு நம்பிக்க இருக்கு அந்த மாதிரி தனியா அனுப்புறாரு பெரிய விஷ
ஆமா நால் பேர்ல எனக்கு மட் டும்தான் கொஞ்ச அனுப்புவாங்க இந்த மாரி அது அனுப்பணு அப்டின்னா யாரையு அனுப்ப மாட்டாங்க இங்க இருந்து நா எங்க அப்பா ஏதாவது துணி குடுத் தாங்க அப்டின்னா எங்க அப்பா டைலரு அவர் என்ன பண்ணுவாரு கஸ்டமரோட துணி ஏதாது நம்மளுக்கு தருவாரு எடுத்துட்டு போய் எங்க குடுத்துட்டு வா அப்டின்ட்டு ஆ நா என்ன பண்ணுவேன் இந்த சைக்கிள் வாங்கிட்டு அந்த துணி எடுத்துட்டு போய் அந்த கஷ் கஷ்டம்பர் கிட்ட குடுத்துட்டு அப்றமா அப்பா சொல்லி அனுப்புவாரு எவ்ளோ காசு வாங்கிட்டு வரணு அப்டின்ட்டு அதுக்கேத்த மாரி அவுங்கிட்ட கிட்ட இவ்ள காசு தரணுமா நீங்க அப்டி சொல்லி சொல்லும் போது அவுங்க என்ன பண்ணுவாங்க நம்ளுக்கு காசு தந்துருவாங்க அப்டி இல்லன்னா என்ன பண்ணுவாங்க நா அப்பா கிட்ட குடுத்துறம்மா அப்டின்னு சொல்லுவாங்க இல்ல நாளைக்கு குடுத்தறன் சொல்லுங்க அப்டின்னு வாங்க ஒரு சில பேரு ஒரு ஆயரூபா அப்டின்னா ஒரு ஐநூரூபா குடுத்துட்டு இன்னு ஐநூரூபா பேலன்ஸ் தரேன் அப்டின்னு சொல்லி குடுத்து அம்ச்சிருவாங்க
ம் ரொம்ப
அப்போ அந்த மாரி ஆமா அந்த மாரி இதுக்கெல்லா நா பயன்படுத்திருக்கே நா சுத்துறதுக்காக ப்ரெண்ட்ஸுங்க சும்மா அப்ப என்ன வயசு இருக்கு பத்து வயசு பன்னெண்டு வயசு தா பன்னெண்டு வயசு இருக்கு எனக்கு அந்த மாரி வயசுல என்ன பண்ணுவோ
ஆமா ஆமா அந்த வயசுல நீங்க போயிட்டு ஒரு சைக்கிள வாடகைக்கு வாங்கிட்டு பத்து நிம்ஷோ காசு கலெக்ட் பண்ணிட்டு வந்து உங்க சின்ன வயசுலேயே நீங்க வந்து உங்க அப்பாக்கு ஹெப்லாம் பண்ணி இருக்கிங்க ரொம்ப பெரிய விஷ்யம் தா கண்டிப்பா எல்லாரு வந்து அந்த மாதிரி ஹெல்பிங் மைண்டு இருக்கணு பசங்களுக்கு அவுங்க என்ன சொல்றது ப்பா அவுங்களோட பெற்றோர்க கிட்ட எ தா வது ஹெல்ப் பண்ண முடியும்னா கண்டிப்பா பண்ணனு ஆ என்ன சொல்றது நம்மளால ஹெ முடியிற ஹெல்ப் கண்டிப்பா நம்ம பண்ணணு நம்ம பெற்றோருக்கு ஏனா நம்ளுக்காக தா அவுங்க ஓடுறாங்க வேலை செய்றாங்க சம்பாதிக்கிறாங்க நம்ங்க நம்மளே ஹெல்ப் பண்ணலனா எப்டி நீங்க அவ்ளோ ஹெல்ப் பண்றது வந்து ரொம்பவே பெரிய விஷ்யோ எல்லாருக்கு அந்த இது வந்து ஒரு வழிகாட்டி மாரிதா
ஆமா அது எப்போமே வேணா எங்க வீட்ல பாத்தீங்கனா என்ன எங்க எங்களுக்கு அண்ணே தம்பி யாரும் கெடையாது இப்போ யாராவது ஒரு பா பைய இருந்துச்சின்னா அவுங்க பையன அமுச்சிருப்பாங்க நா இப் பொண்ணு மட்டுந்தா இருக்கோ இப்போ நா மட் டு தா கொஞ்சோ தைரியமா வெளியிலயே சுத்திட்டு இருப்பே வீட்ல அதிகமா இருக்க மாட்டே வெளியிலேயே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த அப்புறமா வெளியில சைக்கிள் ஓட்டிட்டு அந்த மாரி இருப்பே சோ நா கொஞ்ச தைரியமா சுத்திட்டே இரு ப்பதுனால என்ன கொஞ்சோ நம்பிக்க வச்சு ஆ இவ தைரியமா எங்க வேணாலு போயிட்டு வந்தறவா அப்டின்ட்டு ஆ தைரியமா குடுப்பாங்க ஆனா இதுவே ஏ அக்காக்கு இருக்கட்டு ஏ தங்கச்சிக்குலா இருக்கட்டு எங்க அப்பா குடுக்க மாட்டாரு
ஓ ஆமா நீங்க ஒரு ஆம்பள பைய மாதிரி இருந்திருக்கீங்க உங்க வீட் ல வந்து உங்கள வந்து ஒரு ஆம்பள பைய மாரி ட்ரீட் பண்ணிருக்காங்க நீங்க என்ன சொல்லுறது ஒரு ஆம்பள பைய இல்லாத குறைய நீங்க வந்து அவுங்களுக்கு ஆ பூர்த்தி பண்ணிருக்கீங்க ரொம்பவே சந்தோஷோ
ஆமா அந்த மாரிதா இருந்த நா அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்ல கூட எங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கட்டு அப்டின்னு நா அப்போவே பாத் தாவதுலயே முடிச்சிட்டே பத்தாவதுலேயே படு ச்சு நின்னுட்டு அப்றமா அப்பாக்கு கொஞ்சோ உதவியா இருக்கட்டு அப்டின்ட்டு வேலைக்கு கெளம்பி ட்டே வேலைக்கி போயி அப்றமா நா இவ்ளோ இன்கம் அந்த மாரி வரும் போ து அவர் அவ அது கொண்டு வந்து ஒரு பத்தாயிருபா அப்டின்ட்டு நா போம்போது மொதல்ல எனுக்கு ஏலாயிரரூபாதா சம்ப்ளோ இருந்துச்சி அதுக்கு அப்றமா எட்டாயிரோ பன்னெண்டாயிரோ அந்த மாரி ஏத்திட்டே
செரி செரி சந்தோஷம் நம்ம இந்த சின்ன வயசுல நீங்க எவ்ளோ ஒலச்சிருக்கீங்க
ஆம்மா நா வேலைக் கு போயிட்டு வந்தே அப்டின்னா போயிட்டு வந்து அந்த சம்பளோ எடுத்துட்டு வந்து எங்க அப்பா கைல குடுக்கும்போது அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவ்வா இருந்துச்சி ஒரு ஆம்ள பையே இருந்தா நம்ளுக் கு சப்போர்ட்டிவ்வா இருக்கும்ல அப்டின்னு அவருக்கு நெறைய தோணிட்டே இருந்துச்சி அதனால நா என்ன பண்ணே அக்காக்கு கல்யாணோ ஆயிடுச்சு நெறைய கடன் எல்லா இருக்கு கொஞ்சொ எங்க அப்பாக்கு உதவியா இருக்கட்டு அப்டின்னு நா அப்பவே என்ன பண்ணே ஸ்கூல்ல விட்டுட்டு இந்த வேலைக்கு பொய்ட்டே ஆனா எனக்கு அப்பொறந்தே படிப்புல இன்ட்ரெஸ் கொஞ்சொ இருந்துச்சு காலேஜெதா காலேஜாது படுச்சுக்குணு இருந்துச்சு எனக்கு ஆனா எங்க வீட்டு சுட்வேஷன்னால எங்க அப்பாக்காக அப்டின்ட்டு நா விட்டுட்டே ஆ கொஞ்சொ ரொம்ப வீட்ல பாத்திங்கன்னா ஒரே சத்தமா இருக்கு நா நா ஒருத்தே எவ்ளோதா பண்றது அப்டின்ட்டெல்லா இருக்கு அதனால நா கொஞ்சொ உதவியா ருக்கட்டு அப்டின்ட்டு இந்த மாரியெல்லா எங்க அப்பாக்கு ஒதவி பண்ணி அவருக்கு கொஞ்சொ எ நம்ம நம்மளால முடுஞ்ச
கண்டிப்பா நம்பளால உதவிய நம்ம வந்து செய்யணு கண்டிப்பா நம்ம வந்து வீட்ல ஒருத்தங்க இருப்பாங்க ஒரு நால் பசங்க இரு க்காங்கனா ஒருத்தங்க வந்து அ என்ன சொல்றது ஒரு பிரச்சனனா ஃபஸ்ட்டு இனிஷ் டிவ் எடுத்து நா நா ஹெல்ப் பண்ற நா இருக்குற உங்க கூடன் சொல்லி நிக்றது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷ்யோ அந்த மாதிரி இருக்கு நா ஒரு வீட்ல யராவ்து ஒருத்தங்க இருந்தா கொடதா அப்போதா வந்து மத்தவங்களுக்கு அ இது என்ன சொல்றது அதோட ஹெல்பிங் மைண்ட்டு எல்லாருக்கு வரு ஒருத்தங்க இன்னிஷேட் எடுத்தா மட்டுதா வந்து அடுத்தவங்ளு நம்பளு வந்து அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணனு நம்பளு ஹெல்பிங்கா இருக்கணு எல்ல எங்க அக்கா படிப்பே விட்டுட்டா நம்ம வந்து ஆ நம்மளு நம்பளால முடுஞ்சது நம்ம பண்ணனு கண்டிப்பா அப்டின் சொல்லி எல்லாருக்கு மனசுன தோணனு நம்ம ஒருத்தங்க யாராவ்து மொதல்ல ஸ்டெப் எடுத்ததா அடுத்தவங்ளுக்கு தோனுது அது இல்லன்னா நம்ம எல்லாரு சின்ன பாப்பா சின்ன சின்ன கொழந்த நம்ம பிள்ளைங்கதானே அப்டின்னு சொல்லி நம்ம எல்லாரு வந்து அது தோணாது யாராவ்து ஒருத்தங்கதா ஃபர்ஸ்ட்டு இன்னிஷியேட் எடுக்கணு கண்டிப்பா
ஆம்மா அதே மாரி எ தங்கச்சியு பாத்திங்கன்னா ஸ்கூலுக்கு பொயிட்டு வந்தா எங்க அப்பா கூட உக்காந்து தே தெச் செ தெச்சு குடுப்பா அவருக்கு அப்றமா அவருக் கூடயேயிருந்து எல்லாமே கத்துக்கிட்டா அதனால எங்க அப்பாக்கு பாத்திங்கன்னா அவ கூடேயே இருந்து அவ ஃபோட்டிவா இருந்தா ஏன்னா அவ இருந்தாலே எங்க அப்பா பாத்திங்கன்னா கொஞ்சொ நல்லா சுறுசுறு பா ஆக்டிவ்வா இருப்பாங்க கடைல அவ ஸ்கூலுக்கு பொயிட்டு வந்த ஒடனே கொஞ்சொ நேரொ ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துர்ணு கடக்கி வர்லன்னா கேட்டுட்டே இருப்பாரு வர்ல ஆபிதா ஏ வர்ல அப்டின்னு அந்த மாரி கேட்ன்னே இருப்பாரு
அப்டியா சந்தோஷங்க எல்லாரு வந்து கொஞ்சொ ஹெல்பிங்கா இருந்தாங்க வந்து ஆம்பள பசங் இல்லாத கொற வந்து அவுங்ளுக்கு தெரியாது அ அப்பதா உங்ளுக்கு கொஞ்சோ இந்த மைண்ட்டு ரிலாக்ஸா இருக்கு இல்லன்னா வந்து இப்ப ஒரு பையெ இல்லாது வந்து உங்ளுக் பெரிய கொறையா தெரியு ஒங்களுக்கு அவெ இருந்தா கூட என்ன பண்ணிருப்பாங்கனு அப்டின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஒரு பச ங்க ஒரு ஒரு மாதுரி இருக்காங்க இப்போ இப்ப காலத்துல எல்லாரு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்பாங்கல்குன் சொன்னா சொல்ல முடியாது ம வெளில வந்து பசங்ளோட சேர்னா வந்து ஆம்பள பசங்க இருந்தாலு பொம்பள பசங்க இருந்தாலு கெட்டு போயிட்றாங்க இந்த காலத்துல
ஆமா நீங்க சொன்னது கரெட்டுதா நம்ம இந்த பத்தி பேச து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நம்ம மீண்டும் தொடர்ந்து பேசலா
ம் செரிங்க நன்றி
நன்றி வணக்கம்